அ
சிஸ்டர் கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சிஸ்டர் எப்டி இருக்கீங்க நல்ல நல்லாருக்கே நல்லாருக்கே
ரொம்ப நாளாச் சிஸ்டர் உங்கிட்டலா பேசி நீங்க தா பேசுறதே இல்ல எனி டைம் பிஸியாவே இருக்கீங்க
என்னப் பண்றது கரெக்டா போயிட்டே இருக்கு ஓர்க் பயங்கரமா போயிட்டே இருக்கு
ஆ பாக்கற நானு ஹலோ
ஹலோ கேக்குதா சிஸ்டர்
ஆ கேக்குது சிஸ்டர் பாப்பா எல்லா நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க சிஸ்டர்
சரி சரிங்க நைட்டெல்லா அப்டியே தூக்கும் போது நீங்க என்னாப் பண்றீங்க
ஏதோ போயிட்டே இருக்குது அது போற பாதையெல்லா நம்மளு அமைதியே போயிட்டே இருக்கோ இங்கனே
ஒருத்தா போயிட்டு இருக்கீங்களா இல்ல எப்டி
இல்ல சிஸ்டர் வெ போல ஒர்க் போற ஐடியாவு வரவே மாட்டுங்குது வீட்ல இருந்து பழகிட்டு த்ரீ இயர்ஸா திருப்பியு போணுமா அப்டின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது
ஆ அதுகிட்டு சப்போட்டா தானே இருந் பாப்பா தா வந்ததுனால உங்களாலா
ஆமா ஆமாசிஸ்டர் ஆமாசிஸ்டர் சேரி
இப்பதா இன்னைக் மார்கட்டுல்ல
ம்
திங்கட்கிழம சேரி அதா போயிட்டு வந்துட்டு எல்லாத்தையு எடுத்து வச்சு
ஐய்யய்யோ ஏ நெறைய வாங்கிட்டீங்களோ
ஆ ஆமா இங்க நம்ம வாரத்துக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கிடுவோபா வாரத்துக்கு எவ்ளோ வேணுமோ அததெல்லா மொத்தமா வாங்கி வச்சுக்கணு ஏனா இங்க லோக்கல்ல எல்லா வந்து அம
ஓகே ஓகே
அதா அதுக்கப்றோ நம்ம தா வாங்கனு இந்த மார்கட் அதனால மொத்தமா வாரத்துக்கு தேவயானதெல்லா வாங்கி வெச்சுக்குவோ
ஆ ஓகே சூப்பர் சூப்பர் என்னென்ன வாங்கனீங்க நல்லா இருந்துச்சா வெஜிடேபிள்ஸூ ஃப்ரூட்ஸ்லா
அ நம்ம வாங்க போனது காயி அங்க வித்தலல்லா வெரு மாபழங்க மாம்பழ மாம்பழ மாம்பழன்னு ஒரே எல்லோ
ம்
அப்டியே வெரைட்டி வெரைட்டியா இப்ப வந்து எப்டி ரேட்டு பாத்தீங்கனா ரெண்டு கிலோ மாம்பழமே ஐம்பது ரூபாயதா இருன்ச்சே
ஓ பரவாயில்லையா சூ
ஆமா அப்டி பார்த்தீங்கனா மஞ்ச மஞ்சளா அழகஅழகா எத்தன பேர் அன்னைக் வங்கனுனு பாத்துட் அப்டி ஒரு டேஸ்ட்டு முடியாது நா இந்த மாங்கா நா பாத்துட்டு காய கூட கொஞ்ச வருஷம்
அதனால தா அப்ப ரெண்டு பேக் வெயிட்டு தூக்க முடியாம தூக்கி வந்துருப்பீங்க போல
ஆமா
சேர்
அவங்களா அப்புற காயெல்லா கொஞ்சனா இது நெல்லிகா வாங்கனே நெல்லிக்கா ஏ பி சி ஜூஸ் இது மாரி போட்டு குடிக்கலானு சொல்லிட்டு நெல்லிக்காய் பீட்ரூட்டு கேரட்டு அதெல்லா வெச்சு வாய்ன்ட்டு வந்தே
பரவால சின்ன நெல்லுக்காய் பெரிய நெல்லுக்காவா
ஆ பெரிய நெல்லிக்காதா இந்த தடவ என்னமோ அதுவுமே கொஞ்சோ சீப்பா கெடைச்சிது ஆ ஆ நெல்லிக்கா வாங்ட்டு வந்தே காய் வாங்காம நா இதெல்லா வாங்கினு வந்ததுக்கு எங்க வீட்டுக்கார வந்தாருனா எனை திட்ட போறார்
ம் நெல்லிக்கா சொன்னோன்னு எனக்கு எங்க அண்ணன் ஞாபகோ தா வருது அழகா கட் பண்ணி அது வெறு உப்பு சு பெப்பர் மட்டு போட்டு அப்பயே அந்த தண்ணியு வுடாது ஆனா காஞ்ச மாதிரி இருக்கு ட்ரை அந்த யூஸ்வலாவே நம்ம உப்பு பெப் உப்பு பெப்பர் போட்டா தண்ணி விடணுல அங்க தண்ணி விடாது சிஸ்டர் அப்டி ட்ரையா இருக்கு
உப்புல செய்றாங்க அதாவது நறுக்கிட்டு எதுவு துணிய வச்சு தொடச்சு காய வச்சுருனுமோ
அது டிரைடா இருக்கு அது வந்து அழகா பாக்ஸ்ல வந்து வச்சு மூடி வ ச்சிருப்பாங்க ஆ ஈர தன்ம இருக்காது எதுமே இருக்காது அழகா நம்ம எடுத்து அந்த கடிக்க வை கடி ச்ச ஒடனே அந்த வெறு பு புளிப்பு தன்மை இல்லாம அந்த பெப்பரோட டேஸ்ட்டு உப்போட டேஸ்ட்டு எல்லா கலந்து வரோமா சூப்பராக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கு ஆனா நம்ப ட்ரை பண் மாம்பழோ சொல்லு போது எனக்கு எவ்ளோ ஊறி இருக்கு ம்
ஆ செரி செரி இல்ல நெல்லிக்காவு ஊறுகா மாதிரி நெல்லிக்கா ஊறுகா வந்து மெளகா தூள் போட்டு உப்பு போட்டு செய்வாங்க இப்ப இவுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மெளகா தூள் இல்லாம மெளகு தூள் போட்டு உப்பு போட்டு வச்சுக்கலான்ங் கரெக்ட்
ஓகே ஓ மெளகு மெளகுத்தூள் உப்புதா
அதா அதா சிஸ்டர் இப்ப ஊறுகாய்க்கு வந்து மெளகா தூளு உப்பு ஆ இவுங்க வந்து அ மெளகுத்தூள் போட்டு அந்த ஊறுகா மாதிரி தா ஆனா டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்கு இல்லையா நானு ட்ரை பண்ணி பாக்குறே ஹெல்தியாவு இருக்கலா இல்லையா
ச்ச எனக்கு ரொம்ப புடிக்கு நல்லா இருந்துருச்சு
ம் பரவால்லியே செரி செரி செரி நானு ட்ரை பண்றே அப்டியா நீங்க பாப்பா பா நீங்க என்ன காய் சிஸ்டர் விரும்பி சாப்டுவாங்க நீ என்ன வாங்குவீங்க
அவுங்களுக்குல்லா நம்ப காய் ல்லா நம்ப குடுக்கவே முடியாது அவுங்களா ஏ என்ன ஹ எது இருந்தாலு காயா அப்டின்வாங்க பக்கத்துல சிக்கனுன்னா சீச் சி பிரியாணியா அப்டின்னு வா எ பொண்ணு
ஏ பிரியா சிக்கனு பிடிக்காதா
ஆ சீச்சி பிரியாணின்னா அதுதா ஃபஸ்ட்டு பிரீஃபரென்ஸு
ஓ சீச்சி னா வேண்டாமோ நெனச்சே நா
ஆ யோ கொழந்தைங்க போய் சீச்சி வேணானு வாங்களா அ ஆ அதனால அது கொஞ்சோ பிரிஃபரென்ஸ் ஜாஸ்தி சீச்சி ஆமா ஆமா எது இருந்தாலு சிக்கன் மட்டனு மீனு எறா நண்டு எது இருந்தாலு சீச்சி
ஓ
அதுங்க மழல பாஷைலே என்ன சொல்லி தரது மழல பாஷைக்கு என்ன சொல்லி தரது அதனால ஆனா ஆ அவனுக்கு அந்த இட் லி தோச சாம்பார் சட்னி எல்லா ஊத்தறோன்னா அழகா சொல்லு மம்மி சாம்பார் ஊத்து மம்மி சட்னி ஊத்து ஆ அவளுக்கு சாம்பாரு இருக்கணு சட்னியு இருக்கணு பக்கத்துல எண் நெய்யு இருக்கணு பக்கத்துல சர்க்கரையு இருக்கணு அ நாலு ஐட்டம் வைப்ப அரை இட்லி கூட சாப்ட மாட்டா அரை இட் லி கூட சாப்ட மாட்டா ஆனா ஆனா தட்டு ஃபுல்லா சாம்பார் சட்னி இட் நெய் சக்கரனு இருக்கு கனு என்னாப்பண்றது அது அவங்களுக்கு புள்ளைங் பிள்ளைங்களுக்கு அது கலர்ஃபுல்லா இருக்கணும் பிளேட் ஃபுல்லா இருக்கணும் நெறைய இருக்கணும் அப்டின்னே பாத்து பாத்து பழகிறாங்களா அண்ணனுக்கு உத்தரனா நீ எனக்கு செய் அண்ண மாமாக்கு ஊத்துறன்னா எனக்கு ஊத்து அப்பாக்கு வைக்கிறால எனக்கு வை அப்டின்ற ஒரு கம்பாரிசன் அந்த பிளேட்ல என்ன இருக்கோ இந்த பிளேட்ல இப்ப கூட மத்தியான கூட எனக்கு அ நேத்து நைட்டு் நெனைக்கிற ஆமா எனக்கு ரைஸ் மீத ரைஸ் இருந்தது தக்காளி சாதம் செஞ்ச ரைஸ் இருந்தது அது நா ஏ தட்ல வச்சுக்கிட்டே அவளுக்கு தோசை சுட்டு குடுத்து சட்னி சாம்பார் வச்சு குடுத்தாச்சு அழகா ரெண்டு வாய் தோசை சா சாப்டுட்டு அ இந்த இது நீ எடுத்துக்கோ அது தா பூத்தா அப்டின்னு பூவாவச்சுன்னு ச அந்த ஆ அ அத எடுத் அ அத அத சாப்டுன்னு இருக்கறாங்க சேரிப்போ அது பார்த்தோனே பிரியாணி வெறு தக்காளி சாதந் தா ஆனா அவங்களுக்கு அது கலர் ஃபுல்லா இருக்கு பிரியாணி கலர்ல இருக்குனோனே மேடம்க்கு ஆச வந்துடுச்சு
அவங்க செ உங்க இதெல்லாம் போட்டோ எல்லாம் பாத்தே பாப்பா கொஞ்சோ இன்னு கொஞ்சோ பெரியப் தே கொஞ்சோ ஒல்லியா தா இருக்கிற மாதிரி இருக்காங்க இல்லையா
ஆமா ஆமா ம் ம் கொஞ்சோ ஓகே நார்மல் வெயிட்டு அத ரொம்ப வே இது இல்ல நார்மல் ஓகே இந்த வயசுக்கு மினிமம் ரேஞ்ச் டு மேசிமம் ரேஞ்ச் இருக்கு இப்போல்லாம் மினிமம் ரேஞ்ல இருக்கா
மினிம ஆ ஆமாமாமா
நாலா விட்டுட்டே ஃபோர்ஸ் பண்ணி சாப்ட வைக்க மாட்டே
ஆ நீங்களுந்தா அப்டி இருக்கீங்க நீங்க பாத்தா ரொம்ப ஒல்லியா இருக்க மாதிரி இருக்கீங்க
அதுனால அதப்
நீங்க பசங்கள பாத்துட்டு ஒடம்ப பாத்துக்கிறது இல்லையா
எங்க சிஸ்டர் ஏற மாட்டேன்து ஆ ஆ நம்மளா சாப்ட்டதா செய்றோம் ஆப்ரேஷன் பண்ண ஒடம்பு வேற ஆட்டோமேட்டிக்கா கல்யாண ஆயி ஆப் ரேசன் பண்ணா ஏறுன்னுவாங்க ஹூஹூ நம்ப அப்டியே இருக்கோ
அத ஆப்போசிட்டா அப்டி இருக்கீங்க ம்
யூஸ்வலா மேரேஜ்கப்புற வெயிட் போடுவாங்க சொல்லுவாங்க அது லேடிஸ்
மேரேஜ்கப்புறம் இல்லைனாலும் ஆஃப்டர் கண் டெலிவரி
டெலிவரி ஆ டெலிவரி வெயிட் போடும் அது மெய்னா இப்ப சிசேரியன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா வெயிட் போட்டுன்னு வாங்க
ம் ம் ம் ம்
சரிஎல்லாம் பண்ணியாச்சு ஆனாலும் வெயிட்டிங் போடல அந்த ஐம்பத்
அப்பனா நீங்கென அம்பத்தஞ்சு கிலோ தானா நாலா நா இப்ப கொஞ்சோ வெயிட்டு போட்டே சிஸ்டர் அம்பது அம்பத்தி ஒண்ணு தவிர தாண்டி இருக்க மாட்டேன் நானு
பரவால இதெல்லாம் கரெக்ட் தான் சிஸ்டர் போதும் நம்ளுக்கு ஹைட்டுகேத்த வெயிட் இருக்கறோமா பாடி பெயின் இல்லாம இரு க்கறோமா கை கால் வழி இல்லாம இருக்கோமா சந்தோஷம் வெயிட்டு போட்டுட்டு அதனால முட்டி வலி வந்து அதனால குதி கால் வலி வந்து அதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு செஞ்சு ஆனவே வேணாம்
அப்பா கேக்குபோதே ஒரு மயக்கம் வருது
கண்டிப்பா எதுக்கு இதெல்லாம் ம்
அதான் இப்ப இல்லனா அறுவதே நான் வந்து வெயிட்டு கம்மி பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கே இப்பல்லே சாப் பல்லாம் கொஞ்சம் கொறைச்சி சாப்டுறது அது என்னதான் கொறைச்சு சாப்ட்டாலும் அந்த ஏஜுக்கு அது வரதான் செய்யும்
கண்டிப்பா ம் ம்
ஆ
செரி சிஸ்டர் இத பாருங்க இப்ப பாப்பா ஆ அத பாப்பா கூப்றாங்க வெளிய அவத அம்மாக்கெல்லாம் பண்ணியிருக்கா ம் நான் வைக்கிறேன் நான் அப்றம் பண்றேன் நான் பேசுறேன்
ஒரு நிமிஷம் இந்தா கூப்பறேன்
ஆ ஓகே ஓகே ம்
ம்